ஆ கேக்குதுங்களா ஓகேங்க இப்போ நம்ம டாபிக் வந்து இது நம்மளோட ஸ்கூல் அப்பறம் காலேஜ் டைம் அந்த மாரி அத பத்தி பேசலாங்களா
செரிங்க பேசலாம்
ஓகேங்க ஓகே செரி நீங்க சொல்றீங்களா பஸ்ட்டு உங்களோட ஸ்கூல் பத்தி ஏதாவது மெம்மரிஸ் இருந்தா சொல்றீங்களா
நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கலே
செரி ஓகே ஓகே நான வந்து அ இப்போ நீங்க இந்த யூ கே ஜி பி கே ஜி எல்லாம் போவாங்களா அதெல்லாம் நீங்க போயிருக்கீங்களா
ஆ போயிருக்கேன்க
ஓகே ங்க நான அந்த மாரி போனது இல்ல ஸ்ட எனக்கு நான் வந்து சைட்டா பஸ்ஸாண்ட் சேப்பேன் சேகத்துகிட்டான் என்ன அப்ப பாத்தீங்கன்னா நீங்க வீட்டு பக்கத்து இருக்க ஒரு கேவர்மெண்ட் ஸ்கூல்லல தான் படிச்சேன் ஒன்டூத்து பிப்த் வரைக்கும் அங்க தான் படிச்சு அங்க பாத்தீங்கன்னா வந்து இப்போ லஞ்சுக்கெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்துக்கலாம் நம்ம அந்த மாரிதான் இருக்கும் எங்க ஸ்கூல தாண்டியி வீட்டுக்கு வரற வழியில ஒரு காடு மாரி ஒரு இடம் இருக்கும் அங்கதான் வந்துந்து சாந்தி தான் ஓடி வருவா எப்வுமே அந்த சைட்ல பாத்தீங்கன்னா நெறைய கதயெல்லாம் சொல்லுவாங்க அப்பவந்து எங்கெல்லாம் வந்து இந்த மாரிலாம் நடந்திருக்கு அப்டின்னு சொல்லி ஆ நெறைய கதயெல்லாம் இருக்கு இல்லங்கள அந்த பேய் கதை மாரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாரிலாம் சொல்லுவாங்களா அதனால நாங்க மத்திய டைம்லையும் வரகூடாதுன்ன சொல்லுவாங்க அ இல்ல சோ நாங்க பன்னெண்டு மணிக்கு எங்க ஸ்கூல் கரெக்டா விடுவாங்க விட்டு நாங்க வந்து ஒன்நோகிளாக்கு மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்தரனும் அந்த மாதரிதான் இருக்குமா அப்படின்னு நாங்க போயிட்டு திரும்பி வந்து வரறப்பலாம் நாங்க ஓடி வருவோம் வேகமா அங்க இருந்து செய்யல அங்க போய் அங்க பேய இருக்குன்னு சொல்லுவாங்களல்ல அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு ஒன்னு இருக்கும் அந்த காட்டுகளுக்கு நடுவுவில் ஒரு வீடு ஒன்னுரு க்கும் அத தாண்டி ஒரு ரொம்ப அதை தாண்டி வந்துடணும் எப்டியாது அப்டின்னு சொல்லி வேகம ஓடி வருவோம் நான் என் கூட ஒரு நாலு பிரண்ட்ஸ் படிச்சாங்க அவுங்களா சேந்து அந்த மாதிரி ஓடி வருவோம் அந்த மாதிரி பக்கத்தலயே ச ச்சல்லா இருக்கும் ஸ்கூல்ல அங்க பக்கத்துல ஏதாவது இந்த மாதிரி வேகமா அங்க போயி அங்க இருக்க சாமிய எல்லாம் கும்ட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வரும் போ அந்தமா இதே மெமரிஸ் எனக்கு அந்த ஸ்கூல்ல அதுக்கப்புறம் நீங்க சொல்றீங்கன்னா
உம் நான் பாத்தீங்கன்னா ஹா ஸ்கூ இப்போ ஸ்கூல ஆகட்டும் காலேஜ ஆகட்டும் எல்லாமே பிரைவேட்ல தான் படிச்சக்காங்க
ஓகேங்க
வந்து போகும் போது என்னா என்ன வந்து எங்க அம்மாதான் நடந்து கூட்டிட்டு போவாங்க ஒரு டைமு நாங்க ஓ போயட்டு இருக்கும் போது அந்த டைம் பாத்தீங்கன்னா யானையல்லாம் கூப்பிட்டு வந்து ஆசி வாதம் பண்ணுவாங்க
உம்
யானையெல்லா பாத்தா சம பயம்
உம்
அதனால நா என்ன பண்ணிட்டேன்னா யா நா போறேன் ஏ முன்னாடியே யானை வருது நான் பக்கத்து வீட்டு ல நா பாட்டுக்கு யாரு வீடுனே தெரியல நா பாட்டுக்கு உள்ள போயிட்டேன் அந்த யானை போனது அப்புறம் தான் நான் வருவேன் அப்டின்ட்டு
உம்-உம்
க்கே போக மாட்டேன்
உம்
அப்டின்லாம் நான் பண்டுருந்தேன் அப்புறம் இன்னொன்னு சப்போஸ் நம்ம சின்னதா இருக்கனால எப்பயாவது வரும்போது நாய் தொரத்தும் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் தொர ட்டும் போது நான யார் வீட்டு என்னெல்லாம் பாக்காம வீட்டுக்கு குச்சுடுவே குதிச்ச அது சொல்ல போய்டுவ
உம் -உம்
இதுதாங்க என்நோடது எனக்கு மட அது மாதிரிலாம் நடந்திருக்கு
உம்- உம் உங்க ஃப்ரெஸ்லாம் நீங்க ஃப்ரெண்ஸ் கூட செந்து வெளிலா சுத்துறது ஸ்கூல் டைம்ல கே
ம் ஸ்கூல் டைம்ல அவ்ளோவா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல அதனால பெருசா வெள சுதல்லா இல்லையே
ஓகே- ஓகே- ஓகே நான் ஸ்கூல் டைம்லதாவது இப்போ நான் அதுக்க அப்புறமா வந்து வேற ஸ்கூல் சேர்த்தி விட்டாங்க நீங்க ஃப்ஸ்ட்டு இப்ப சிக்ஸ் டுவல்த் வரைக்கு படிச்சி இல்லங்கனாவது வேற ஸ்கூல் சே நாங்க எனக்கு அங்க போயிான் ஃப்ரண்ட்ஸ் எல்லாம் நிறைய கிடைச்சாங்க ஆஹ அது வந்து கேள்ஸ் ஸ்கூல் தான் ஆஹ் சோ எனக்கு எங்க -எங்க இப்ப நம்ம இருக்க இடத்துலயே நம ஏரியாலேயே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல எல்லாம் ஒரே ஸ்கூல் படி இரு அந்த மாதிரி நாங்க வந்து காலையில எட்டு மணிக்கு நான் கிளம்பி ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் கும்பிடுவோம் நாங்க ரெண்டு பேர் சேந்து இன்னொரு தங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆறு பேர் மொத்தமா போவோம் க மொத்தமா கிழமைிேஸ்கூல் போவோம் சோ அந்த மாதிரி போற அப்ப வர்றப்ப எல்லாம் ஜாலியா இருக்கும் நாங்க ஏதாவது கதை பேசிக்கிட்டே அந்த ரூ ஹா ரோட்ல நடந்துகிட்டு போறது அதுக்கப்பறமா வந்து எங்க ஸ்கூல்ல வந்து மாங்கா மரமெல்லா இருக்கு மாங்காமரோ ஆப் கொய்யாக்காமர அதெல்லாம் இருக்கும் ஸ்கூல் முடிஞ்சுதும் ஒரு போர் ஓ கிளாக் விட்டுருவங்க எப்வுமே ஸ்கூலு ஒரு ஃபைவ் வரைக்கு அன் அங்கே இருப்போ அப்தா எல்லாரு கிம்பிருவாங்க டீச்சர்ஸ்லா யாரு இல்லாத இல்லாத டைம்ல இப்பே இந்த மாங்காமரத்துலப் போய் நாங்க மாங்கா பறிச்சு அங்கே உட்காந்து சாப் விட்டுட்டு அதுக்கப்பற ஸ்கூல் எல்லா வெளிய போனதுக்கு அப்பற தா நாங்களும் போவோம் அந்த மாரி நெறைய தினமா பத்துனால ஏரி எல்லா படிச்சிருக்கோம் நாங்க அந்த மாங்காப் படிக்கிறதுலாம்
ம் அப்ப அவுங்க யாரு எது கேட்க மாட்டாங்களா நீங்க யா அவுங்க மரத்துல எப்போதிக் வச்சீருங்களோ
மரம் இல்ல இஸ் ஸ்கூல்ளேயே இருக்கும் மரம் ஸ்கூள்ளயே ஆமா ஒரு டைம் என்ன பண்ணிட்டாங்க நாங்க அந்த மாரி படிச்சிடுருப்ப இப்ப எங்க பிட்டி சாரு வந்துட்டாரு எ ஃப்ரெண்டுத ஒரு பொண்ணு ஏறிண்டா நாங்களா ஒரு வரத பாத் நாங்கள ஓடிட்டோம் விதி காஸ் ஸ்கூல் வீட்டோ அவள புடிச்சியு அ ஹெட் மாஸ்டர் ரூமு கூட்டு போயி சி பேரன்சால வர வஷ் வச்சாங்க அந்த மாரிலா நடந்ச இது சோ அந்த மாரி ம் மறக்க முடியாது நெரைய நடந்து
செரி செரி இல்லிங்க நா திருட்டுவேலலா பண்ணமாட்டேன் எக் அதெல்லா புடிக்காது
ம் சேரிங்க ஓகே இல்ல இது இது ஆவாதில்ல
இல்லங்க இன்னொருத்தவங்களது நம்ப எடுக்கிறதே வந்து திருட்டுன்னுதா நா சொல்லுவே இப்ப ஜெய் என்ஜாய் பண்றோம்ன்னு சொல்லி நாம்ப இப்ப ரோட்ல நடந்து போயிட்ருக்கோன்னு வைங்களே லெஃப்ட் சைட்ல ஒரு இது நேரா போயிட்ருக்றோ லெஃப்ட் சைட்ல ஒரு பாய் வந்து பிரியாணி தட்டி போட் இருக்குராரு பார்சல் பண்ணி பண்ணி வச்சிட்டு இருக்காரு நம்ம ஜாலிக்குன்னு சொல்லி தூக்கி ஒன்னா திட்டுட்தா இல்லங்களா அது மாரிதான்
அது வந்து ஒருத்தவுங்க வியாபாரத்துக்காக வச்சிருக்கிறது அது அது திருட்டின்னு சொல்ல இது வந்து ஸ்கூல்ல பொதுவா அது யாருக்கும் சொந்த இல்லாததுதானே
இல்ல அது வந்து அது வந்து நிலத்துக்கு சொந்தமானது அந்த மரம் பாத் பாத்தீங்கன்னா அந்த நிலத்துக்கு சொந்தமானது அந்த நிலத்தை கேட்காம நம்ம பொறிக்க கூடாது அந்த மரத்துல இருந்து பழத்த அந்த நிலத்தையும் கேட்கணும் அந்த மரத்தையும் கேட்கணும் அப்றோ அந்த நெலோ யாருதோ அவங்கள்தியு அவங்ககிட்டயு கேக் நோ
சேரிங்க ஓகே செரிங்க ஓகே உங்களுக்கு வேறவுங்க இந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா
ஆமா வேறது என்ன நீங்க எப்டி நல்லா படிப்பீங்களா இல்ல எப்டில்லா இருக்கு
கொஞ்ச ஆவரேஜா தான் படிப்பேன் ரொம்ப நல்ல படிக்க மாட்டேன்
செரி செரிங்க மக்குங்களா
இல்லைங்க உங்களுக்கு இந்த மாரி ஏதாவது இதெல்லா இருக்கா
எதுங்க
ஆ ஏதாவது சண்ட வந்திருக்கு ஸ்கூல்ல அந்த மாரி எல்லா ஏதாவது இருக்கா
ஆஹ் சண்டைன்னு பாத்தீங்கன்னா நா சிக்ஸ்த்து படிக்கும்போது ஒரு டைமு ஆ நான் வந்து கீ வீட்ல சிஸ்டம் இருக்கும் அதாவது கம்ப்யூட்டர் இருக்கும் கேம்ஸ் இருக்காது கேம்ஸ்லா அப்ப வந்து காசு குடுத்துதா வாங்கனு போயி நெட் இல்ல காம்கிறது
புக்கிங் ஓகே
கேம் ஆடுறதுக்காக வீட்டுல இருந்து ஆஹ் ஹ வீட்டுகாசுலேருந்து ஐநூறு ரூவாய்ய சுட்டுட்டே
ஓ இதெல்லாம் திருட்டுல்லிங்களா அப்போ
அது வந்து நமக்குன்னு தான் சம்பாரதிச்சு வக்கறாங்க அதுல இருந்து எடுக்குறது எப்படி தெரியும் டாகு அவங்க யாருக்குனு சம்பாதிக்கிறாங்க ஹம் அத எடுத்துட்டு போய் நான் கேம் வாங்கின போனேன் நான் கமுன் நேராக நான் போய் கேம் வாங்கிட்டு இருந்தாலான் தப்பச்சுருப்பேன்
உம்
இந்த கேம் யாராடதுன்னு வீட்டுல கேட்டா அதுக்கு ஒன்த்தன்ன சொல்ணும்ல அதுக்காக ஒருத்தன கூட கூட்டி போறது நெனச்சு அறிவாளித்தனமா பண்றதா நெனச்சு அவன கூட கூட்டி போய்டா போயிட்டேன்
உம் உம்
போட்டா என் கிளாஸ் பையன் ஸ்கூல் பைய வேற பயந்தாங்குலி பைய போய் மாட்டி வுட்டான் அடுத்த நாள் ஸ்கூல்ல வந்து இது மாதிரி நான் காசு திருடிட்டு அவங்க காசு திருட்டு வந்து கேம் எல்லா வாங்கிட்டாங்களா ஆ அப்டின்னு சொல்லி சொல் ட்டடா அதா அது வந்து நமக்கு ஒரே பப்பிசேமா போச்சு ஸ்கூல்ல உஹம் அதுக்கப்புறம் அது வீ அது வீட்டுல சொல்லி எவ இப்பதான் இப்ப நெனைச்சாதா இதா இருக்குது ஒரு ஐநூறு ரூபாய்க்கு போயி இங்க என்னென்ன பேசுனாங்க என்னன்ன பண்ணாங்கைன்னு உஹம் ஒரு ஐம்பதாயிரூவா கட்ல யோசிங்க ஐம்பதாயி ரூவா கட்ல ஒரு ஐநூறுவாயில என்னாயிர தில்லு
ஒரு அப்புடி தாங்க என்ன ஏமாத்தி வச்சுட்டாங்க
செரிங்க ஓகே இது காலேஜ் டைம்ல நீங்க வெளில சுத் இருக்கீங்களா
திக்குல்லா
ஓகேங்க ஓகே அப்ப போன இடத்துல ஏதாவது அந்த மாரிலாம் ஏதாவது இருக்க
உம் ஒரு டைம்மு நாங்க தாய்லாந்து போய்ருந்தோங்க பெரண்ஸ் கூட அப்ப பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு புஃபுட் ஸ்ட்ரீட்
ஹம்
போறோம் அங்க வந்து இந்த ட்டு வந்து அ ஒரு மிளகாய தண்ணியில போட்டு கோ அத அத பச்சயா சாப்படுறது அப்பற கடப்பா முச்சி தேலி புள்ளா கொடுத்துட்டு இருந்தாங்க நான் அதுல வந்து ஒரு முழு பாத்தேன் வெள்ளக்கலர்ல ஒரு புழுவு அந்த புழு சாப்பிடலாம் பாத்தா வந்து பூண்டு மாரியே இருந்துச்சு செரி என்ன பூண்டு மாரிதான் டேஸ்ட் இருக்கும் அப்டின்னு நினைச்சு வாங்கி சாப்பிட்டேன் அதுக்கு அப்றமா ஒரு என்னால ரெண்டு நேரத்துக்கு சாப் ப்படவே முடில அந்த அளவுக்கு இதா போச்சி நீங்க எங்கயாது போயிருக்கீங்களா
ஆஹா நாங்க வெளியே அதுவும் ஒன்னு இப்ப நான படிச்ச காலேஜுமே பத்தீங்கன்னா கேர்ள்ஸ் காலேஜ் தான்
ம் ஏன் உங்க வீட்டுல உங்க நம்ப மாட்டாங்களா
அப்டியெல்லா இல்ல
அப் ஏன் கேர்ள்ஸ் ஸ்கூல்லு கேர்ள்ஸ் காலேஜ்லையே சேக்குறாங்க
அது சேஃப்டிக்காக சேர்த்தறாங்க அவங்களுக்கு தெரியல அதனால சேர்த்தி ருக்காங்க இந்த இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாரி காலேஜ் போறப்பலாம் வந்து ஆ இப்டினா காலேஜ் வரலன்னா காலேஜல இருந்துங்க வீட்டுக்கு போன் போயிடுவாங்க போன் பண்ணி இந்த மாரி வந்து உங்க பொண்ணு வரலையா காலேஜ் அப்டினு சொல்லிடுவாங்க அதனாலையே வந்து நாங்க வெட்டி டெஸ்ட் அத மாரில்லாம் சுத்துனது கிடையாது நாங்க என்ன பண்ணுவோம்னா காலேஜ் டைம்ல ஹ இப்போ ஆப் டே இருக்கும் எக்ஸாம் முடிஞதுக்கு அப்பறம் ஆப் டே விட்டுருவாங்க ல க்ஸாம் முச்சுனா நாங்க என்ன பண்ணுவோனா மத்திய நேரத்துல எங்க எங்க கா எங்க காலேஜ்ல இருந்து பஸ் பஸ் ஸ்டாப் நான் வந்து காலேஜ் பஸ் தான் நாங்க அதுல இருந்து போகாம நாங்க அவுட் பஸ்ல போய்கக்கிறோனு சொல்லி நா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் நடந்து போய் பஸ்ல எழுதிருக்கோம் ஒரு காசுசெய்ல எல்லாம் ஆமா அஞ்சு நடந்து யாம் ஏிருக்கும்கோம் அதுதான் அந்த மாதிராலாம் தான் நெறைய பண இன்னும்ண்ணிருக்க காலேஜக்கு சொந்தமான ஒரு இதந்த ஸ்கூல்ல பண்ண இ அந்த மாரிதான் காலதி சொன்னமா ஒரு பின்னாடி ஒரு தெனதோப்பு ஃபுல்லா இருக்கும் அந்த சைடு சும்மா போய் நடந்துட்டு இருந்தோ அந்த பக்கம் பா அதான் நெறைய இந்த நகாப்பழ மரம் எல்லாம் இருக்கு இல்லங்களா அதுல்லாம் இருக்கும் அதெல்லாம் போய் நாங்க அடிச்சுட்டு வரப்போ கரெக்டா எங்க இவரு பாரத்துட்டாரு பிரின்சிபல் பாத்துட்டாரு பாத்துட்டு கூ ட்டு போய் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தா இருந்த மாரிலாம் பண்ணக்கூடாது அப்டின்னு சொல்லி திட்டிட்டுந்தரு அப்பறம் நாங்க எங்கே வச்சு சொல்லிட்டு இருந்தாலும் அட்வைவ் பண்ணாரு ரொம்ப திட் கத்தி பேரண்டஸ் கூப்பற அந்த மாரிலாம் எதுவும் பண்ணல இந்தமாரி வந்து வெட்டுட்டாரு சீனே பண்ணக்கூடாது அப்டின்னு சொல்லி நார்மலா பேசி விட்டுட்டாங்க உம் அந்த மாதரிலாம் நெறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு எனக்கு
செரி செரி செரிங்க பரவாயில்ல ம்
ஓகேங்க கட் பண்ணிட்டுங்களா
செரி ஓகேங்க